சொல்ங்க
பண்றீங்க
மேச்சு பாத்துட்டிருக்க
மேச்சு வேற எது சோலா பாக்கற மாரி இல்லையா
எ
வேற எது புரோகிராம் பாக்லயா வெறு மேச்சுதா பாப்பீங்ளா எப்பம்மே
எ பயுமே மேச்சுதா
யார் யாரு விளையாட்றாங்க மேச்சுல
ராஜஸ்தான் மும்பையாட்றான்
ஏன் சி எஸ் கே ஆட்லயா
சி எஸ் கே வீட்டுக் பேய்ர்ச்சு
ஏ மொத்தமா காலி பண்ணிட்டாங்களா
தூக்கிட்போய்ட்டு காலி பண்ட்டாங்க அவுட் ஆஃப் தி சீரிஸ் அவுட் ஆஃப் தி சீரிஸ்
முடிஞ்சிர்ச்சா அப்பு இன் விளாட மாட்டாங்ளா ஆனக் ஊத்தி உள்ந் போய்ட்டாய்ங்குளா சூப்பரு ம் இப்பயா சாப்ட்டீங்ளா இல்லயா
இல்லைய
திரும்மு அடுத்த ரெய்டா
திருமு அதேதா பொண்டாட்டி சோர் போட மாட்றா
ஆ சேர் ஒங் மம்மி என்னதா பண்றாங்க சொல்லுங்க
மம்மி அர்ஞ்சிட்ருக்றாங்க
இன்ன அர்ஞ்ட்ருக்காங்க
கறி அர்ஞ்சிட்ருக்றாங்க
பிரியாணி கட போட போறாங்ளா அவ்ங்க
இல்ல அவுங்ட்டதா கேக்கணு
ம்
அவுங்ளுக்தா தெரியு
ஆ இப்பதா ஆரமிச்சாங்ளா கறியெறியர்த
தெரிலங்க
ம் இங்கம்மா ஒரே குட்டீஸிங்க தொல்லமா என்னால முடிலமா வெளில ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு ஒன்னு ஒன்னு ஒன்னொன்னு கேட்னுகுறாங்க ஓ ஒ இங்கயோ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு பிஸ்கெட் வேணுமா ரெண்டாவ்து பையனுக்கு பாப்கான் வேணுமா இன்னொரு குட்டிக்கு தா செருப்பு யாரோ எடுத்துட்டாங்களா கம்ப்ளேன்ட்டு
அது செருப்பா
ப்ளைண்ட்டு மேல கம்ப்ளைண்ட்டாகுது
செருப்பு யார் எட்த்தா
இந்த பக்த்ல ஒரு ஃபிரெண்ட்ருக்குமே அ பொண்ணு அவ எடுத்துட்டாலா அவ் போட்ருக்குறாலா எனக்கு வாய்ங் குடு வேற செர்ப் ப அப்டினு கம்ப்ளைண்ட் நா என்னதா பண்றது எனக்கு சுத்தி ஒரே குட்டீஸா இருக்குது ம் இன்னன் பாரு எப்டின் நீங் உங்க ஃபிரெண்டு் இல்லன் ஒனே வீட்ல ஸ்டேபிள் போட்டீங்க ம் வேற எங்கியு இல்ல உங்ளுக்கு ஒரே ஃபிரெண்டு அப்டிதான சாரி உங்க ஃப்ரெண்ட்டில்ல அவரு உங்க ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அப்டித்தான ஆ சார் துக்கோ வந்தா அங்க போய்ருது சோகோ வந்தா போய்ருது ஹாப்பியாருந்தா போய்ட்ரது அங்க ஆ ஃபோன் பண்ணாரா அவுரு உங்ளுக்கு
கால் வர்து ரெண்டு நிம்ஷோ சகோதரி
ஆ
இன்னொரு கால் வருது
ஆ கால் வர்தா அடக்கடவுளே இத பேசிட்டு கட் பண்ணாதீங்க இது கால மு என்கிட்ட பேசிட்டா அப்றோ பேசுங்க செரியா ஆ நீ அப்றோ பேசிட்டு கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க நா பேசுக்கிறே ஆ அப்ப உன் பா பாப்கானு வாய்ன் குடு த்தே ஒ பையனுக்கு கீழ ஃபுல்லா சிந்தி சிந்தி சிந்தி சிந்தி எடுத்துட்டு போறா
ஒரே சிந்தி சிந்தி சிந்
ஆமா கேஸ் வாங்கனுனாங்க அத்த காசு கேட்டாங்க ரெண்டு சிலிண்ட்ரு என்து அத்தது சிலிண்ட்ரு வாங்னா சிலிண்டரு வந்துருச்சு அது எப்பயோ நா போய் வாங்னு அங்க கேஸ் ஆ
எங்க ஏ கேஸ் ஆஃபிஸ்ல அவே எத்தனு வந்து போட்னுமே
போட்லியே உங்க தங்கச்சி குடுத் து போட்ல அன்னக்கி போய் வாய்ன்ட் வந்தால அவ மாமியார்து அவள்து ஆ அது இன்னுன்ன வர்லன் போய் வாய்ன்க்லாமா போனோனே அந்த நம்பர்க்கு புக்கு புக்கானதுக்கு காம்ச்சோனா கு த்துறாங்ளா அவுங்க அதுக்கு பதிலா கேஸு க்கு உங்ககிட்ட காசு கேக்க சொன்னாங்கோ
காசு எவ்ளோ காசு
ஒரு கேஸ் தௌசண்ட் ருப்பி ஆய்ருபே ரெண்டு காசு செ ரெண்டு கேஸ் ரெண்டாயிருபே சிலிண்டர் நா ஒங்ள அம்மா வீட்ல போய் அந்த சி சிலிண்டர எத்துனு வரே சொன்னே அத ஏ அப்டே வுட்டுடீங்க அந்த சிலிண்டரயு எங்க அம்மா யூஸ் பண்ண சிலிண்டரயு யூஸ் பண்ணிட்டு காலியாய்ட்டா இத தூக்கி போட்டுக்க போறாங்க பாருங்க சிலிண்ட்ரு நா எத்தன வாட்டி சொல்றப்ப எத்துனு வாங்க எத்துனு வாங்கன் நீங் எத்துனு வர மாட்றீங்க
ஆமா இப்ப ஃபுல்லில்லியே அங்கருக்கா
ஃபுல் அம்மா வீட்ல வந்துட்டு வாங்கி வச்சிருக்காங்க நீங்கதான அன்னக்கி எதுக்கோ டைல்ஸு பாக்க அம்முவ கூட்டுபோனீங்க இப்போ இப்பயா போவீங்க இப்போ அவுங்க இங்க இல்ல எங்கயோ வெளியருக்காங்கன் நெனக்கிறே சொல்லிருந்தாங்க இல்லனா சித்தப்பா வீட்டுக்கு போறன் சொல்லி ப்பாங்க நா நாளக்கி வேணா போறிங்ளா நா கேட்டு சொல்றே வீட்ல இருக்காங்ளா என்னனு
ம் கேக்குறைங்க
நாளக்கி வேணா போய் பாருங்க நாஃபோன் பண்ணி கேக்குறே நீங்க அப்றோ போய் போங்க அதுக்கப்றோ அப்றோ நீங்க போய்ட்டு அவுங்க இல்லனா பண்றது வீட்ல
ஆ போறே போறே ம் போறே
கூட்னு போனீங்ளே மூனாந்தேதி கூட்னு போய் நாலாந்தேதி கூட் போறீங்ளா
புதங்கெழம கூட்னு போ
எத்தன கெழமையா அதென்ன கெழம வருது
அப்படியே பாரு இன்னா டேட்டு வர்
டேட்டு நீங்ளே பாத்து சொல்லுங்க என்ன டேட்டு வருதுன்னு
நாலா பாத் சொல்ல
அட சொல்லுங்கப்பா ஒரு டேட்டு பாக்கறது கூடவாப்பா குத்தமாய்ச்சு நா கெழமை கேல உங்ககிட்ட நா டேட்டுதா கேட்டே நா கெழமயா கேட்ட உங்ககிட்ட கேட்ட கேள்விக் பதில் சொல்ல மாட் ரிங்கோ மூக்க சுத்திச்சு தலைய சுத்தி மூக்க தொட்டுருக்கீங்க அவ உக த உங்க பொண்ணே ஸ்சிம்மிங் ஃபுல் க போய் நல்லா ஜாலியா விளாடிட்டு வந்து அங்க ஜெட்டி தொலஷ்ட்டு வந்ட்டுக்கிறா சட்ட மட்டு போ ட்னு பேண்டிஸ் போடாம வரா
ஒ ஒ
அம்மா தொலச்ட்டம்மா எந்த எத்துன் வரலாமா ஸ்விம்மிங் ஃபூல இருந்துனு நடந்துன் வரா நா என்ன பண்ணட்டு ரம்ம இங்க வந்து குளிடா குளிக்கில குளிக்க மாட்டாளா நா ஸ்விம்மிங் ஃபூல்லே குள்ஷ்ட்டு வந்துட்டே எ ட்ரெஸ்ஸு மட்டு மாத்தி விடுங்கமா சொல்ட்டு மாத்திட்டு போய்ட்டா பாத்தீங்ள இல்லியா அவ்ள நீங்க
இல்லியே
பாக்கல உள்ள வர்ல அவ
அத்தா இங்க வருவே மாட்றாலே வீட்டுக்கே
அவ கால்ல எழுதுனே இன்னிக் கால எழுந்தா எழுந்து அப்பே தூக்கத்திலே வந்டா இங்க அவுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அர தூக்கத்லே வந்து இங்யேதா பல்லு பல்லு வெளக்குனா ப்ரெஷ் எத்துவந் வெச்சுனா அவ அத் இன்னாது பாண்டா ப்ரெஷ்ஷு எங்க எ பாண்டா ப்ரெஷ்ஷு இருக்குதா இங்யே வளக்குறே எ ஃப்ரெண்ட் இங்கதா இருக்கா இங்கேதா எத்துன் வந்து ச ரெண்டு வேலயு மா கால்லியு தோசை இங்கதா ஊட்டிவுட்ட மதியானோ சாப்பாடு இங்கதா ஊட்டிவுட்ட இந்தம்மாவுக்கு வீட்டுக்கே வரல இன்னிக்கு மதியானமு தூங்கல இந்த லீவ் முடிற வரிக்கு தூங்க மாட்டா போல என் தெர்ஞ்சு இப்டே பழகிட்டா இப்ப மத்யான் தூங்குனா அப்பற ஸ்கூல்லயும் போய் தூங்கிடுவால இப்போ பஸ் ஸ்டாண்லெந்து தூங்க வெக்க மாட்டாங்க மதியானோ அவல இது பாப்பாக்கு எப்பதா எப்படித்தா
கடன்னு வாங்கனு காசில்ல
ஹலோ
பேமண்டில்ல கட்ணோ
கட்ணு நீங்க அம்முக்கு குடுக்கணுல ச அவளுக்கு உங்க தங்கச்சிக்கு
குடுக்குணு எனக் குடுக்குணு அவள்க்கு குடுக்குணு எல்லா குடுக்குணு
எல்லாத்துக்குந்தா குடுக்கணு எ இங்க ஒரு அம்பது அங்க ஒரு அம்பது அங்க இன்னு சிறுவண்டுக்கு எந்த ஸ்கூல்னே டிசைட் பண்ல வேற அது வேற இதுவாருக்கு சிறுவண்டு எந்த எந்த ஸ்கூல்னே தெர்ல அவ அந்த அவ்ங் பக்கத்ல இருக்ற எஸ் ஆர் எம் ஸ்கூலுன் சொன்னா எ இப்ப அ ப்பற எந்த பாப்பா படிக்கிற ஸ்கூல்லே சேக்குறன்றா என்னன் தெர்ல எனக்கு அதவேற கேக்கணு அவ்ங்கிட்ட
ஃபோனு வந்துட்டேரிக்குது இன்னு நாலு நிம்ஷோ இருக்கு ஆமா
பேசக்கூடாத் இங்யு அதா அதுதா வெச்சிங்க இன்னு கொஞ்ய நேரந்தா அட்ஜஸ் பண்ணி பேசுங்க ஓகேவா அதுக்கப்புறோ நா அப்புறமா கூட உங் ஃபோன் பண்ணி பேசிக்கிறே செரியா என்ன இந்த படிக்கெட்டுலா ஒக்கார விட மாட்டறாங்க மேல ஏறி மேலயு கீழயின்ருக்காங்க அந்த இந்தக்கா பையன்ட்ருக்கால ஏ சி ரிப்பேர் பண்ணுவானே ஒரு பைய
ஆமா
அவன கூப்டு அந்த டஸ்ட்ல எடுக்க வைங்க நீங்க கூட எடுக்கலா டஸ்ட்டு இப்ப சாப்பட ஏசி அந்த கா த்து வரமாட்டேங்குது இல்ல
வரமாட்டேங்குதே வரமாட்டேங்குதே இருக்கணும்
அதுதான் நீங்க அந்த இது பாத்து பண்ணலாம் இல்ல அதுடெஸ் எல்லாம் பண்ணுவாங்க கல்ட்டியா நேத்து உ தங்கச்சி அதா சொல்லியிருந்தா அவங்க வீட்ல அது பண்ணாங்கல்லாம் நல்லா காத்து வருதான்
அதான் இப்போ நானே மேலே எடுத்து வைப்ப
ஆமாங்க இப்ப பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்டின்னு சொல்றது காத்து நல்லா வரும்
அதா அதா
ஒன் சைடு வரல பாதி சைடு தான் பாதி சைடுலேயும் கால்வாய் சைடு தான் வருது ஏசி ஜீல்ன்னு வருது அதுக்கப்பறம் காத்தே வர மாட்டேங்குது நான் உங்கிட்ட முந்தா னேத் சொன்னல்லாம் அது எனக்கு இது பண்ணி கொடுங்க கிளீன் பண்ணி கொடுங்க கொஞ்சம் நல்லா காத்து வரும்ன்னு ஆ
கிளீன் பண்ற கிளீன் பண்ற
கிளீன் பண்ண கீளீன் பன்னாங்க அதான் கீளீன் பண்ணான் சொல்லிட்டு இருக்கும் கால்ல இருந்து வெயிலுங்க கா த்து வர மாட்டேங்குது நானு டவலை வச்சு ஒழுங்கா தா சுத்தி சுத்தி சுத்தி காட்டுது காத்து வர மாட்டேங்குது அந்தக்கா எழுதி முடிச்சிட்டாங்களா அதான் டபரா ஃபுல்லா வச்சிருப்பாங்களல்ல அவங்க அரிலே ஒரு மண்நேரம் ஆகும் போறது நம்பளுக்கு
ஆமா
நேத்திக்கி எப்டி வீட்ட சாப்டுவீங்களா இல்ல வெள்ள பிரியாணி இ
நிறைய சாப்பிடலாம்னு இருக்கேன் வீட்ல சோறு வசி
ஏன் ஏன் வெள்ள சாப்ட்றீங்க ஆ ரசோ செஞ்சு வச்சிருக்காங்க சிக்கன் செஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கு மேல என்ன கவனிக்கனும் சார சொல்லுங்க நீங்க நியாயமா பேசுங்க இவங்க மேல என்ன கவனிக்கனும் ஆ
எதுமே கவனிக்கலையே இந்த ஏன் பண்ணீங்க அன்னிக்கு சொல்லுங்க
மதியானமே சாப்ட்லீயா நீங்கோ
சாப்பல்லயா பசி எடுக்கல
ஆமா ஏன் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டன்னு சொல்லுங்க வெளில என்னதான் இல்ல பிரியாணி சாப்ட்ட நல்ல வயிறு முட்ட சாப்டு வ ன்டிங்க அப்பறம் வீட்டுக்கு வந்தா வயிறு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு இருக்கீங்க இத நாங்களே செய்யலனா காரம் அதிகமா போட்டோம் அப்டிதானே கார குழம்பு அதிகமா ஏன் காரம் அதிகமா போட்டனு கத குடுக்குறீங்க
ஆமா
ஆ நீங்களே வெயில மசாலா நிறைய போட வேணி சாப்பிடுறீங்க
ஆமா
ஆமா என்ன அர்தோம் அப்புறம் வீட்ல வந்து சொல்றீங்க செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு
ஆமா ஆமா இமே என்ன தேக்கணும் அ சூடு கம்மி பண்ண தெரிஞ்சிச்சி
ரொம்ப சூடு ஆயிடுச்சு நீ படு படுக்கும் போது என்னய தேச்சிட்டு படுங்க இப்ப படுத்தீங்கன்னா எண்ண தேச்சுனா மூஞ்சு ஃபுல்லா அப்டியே என்ன வழிய வழிய இருக்குது நேத்தே பேஷியல் பண்ணீங்க நீங்க பே பேய்ட்டு மேட்ச ஆ மேட்ச் ஆட போனீங்க இன்னிக்கி
ஆ போண்ணனே
போயிட்டு வந்து அவ திரும்போம் அது அந்த பண்ண இதுக்கே வேஸ்ட் ஆய்
ஆமா
ஆயிரூபா குடுத்துட்டு பண்ணிருக்கீங்க கரெக்டா ஃபேசியிலுக்கு இப்ப அப்டியே வேஸ்டா போச்சா வெயில்ல விளையாடி அப்பறோ ஏ நீங்க போடுறீங்க ஆயிரூபா குடுத்து ஃபேசியில ம்
ஆ சரி
வெயில்ல போய் அத அழிக்கிறதுக்கு
ஆமா அதுதா அவக நேத்து பண்றப்பவே சொன்னானுங்க
ஆ என்னா சொன்னாங்கோ ஆ
ஃபேசியல் ஏ போது
ம் பரவா ஆ நல்லாதா இருக்கு ஃபேஸு ரொம்போ ஃபஸ்ட் ரொம்போ மாரி ஹார்டாந்துது இப்போ கொஞ்சொ பாக்க சாஃப் டாருக்குது அதுல ஆயிரூபாக்கு வொர்த்துதா அவ்ங்க ஃபேசியலுக் பண்ணனு சரி இடுங்க எனக்கு டைம் ஆது நா அப்பறோ ஃபோன் பண்றே சரியா ம்